ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ஆ வணக்கம் ஆ எப்டி போச்சு இன்னைக்கு சண்டே
ம் நல்லா போச்சு உங்களுக் எப்டி போச்சு இப்பதா வெளிய பேயிட்டு வீட்டுக்கு வந்தே
ஓகே ஓகே ஓகே இன்னைக்கு எப்படி போச்சு அப்டின்னா பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல நார்மலா வீட்ல ஒரு ரெண்டு மூவிஸ் பாத்த பாத்துட்டு அ வேற எதுவு சொல்ற அளவுக்கு இல்ல வெதர்தா கொஞ்சோ ஒரு மாரி ரொம்ப வெயில் ஆவு இருக்கு கொஞ்ச மழ பேயற மாரியு இருக்கு சோ அது மாரிதா ஆ போய்ட்ருக்கு உங்க ஊர்
ஓ எங்க ஊர்ல இன்னைக்குதா கொஞ்ச வெயில் வந்துது இவ்ளோ நேர மழையாதா இருந்துது இன்னைக்குதா கொஞ்சமா வெயில் இருக்கு அதனாலதா வெளிய போய்ட்டு வந்தே ஃபரெண்ட்ஸ் கூட ரிலையன்ஸ் பேய்ட்டு வந்தே
ஓகே ஓகே ஓகே ஓகே இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஃபேவரட்ஸு நெறைய விஷயங்கள் இருக்கு சில பே ஃபுட்ல இருக்கு ப்ளேஸஸு அந்த மாரிலா இருக்கு அந்த மாரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஃபுட் ஃபேவரட் அந்த மாரினா எதது மாரி சொல்விங்க
ஃபுட்டுன் எனக்கு வந்து ஃபிஷ் மீல்ஸ்லா நல்லா பிடிக்கு அப்பொ பிரியாணி ஆனா ஃபுட்டு மோஸ்ட்லி எல்லாமே எனக்கு புடிக்கு உங்களுக் எப்டி
ஓகே எனக்குமே இது தான் ஸ்பெசிஃபிக்கா இல்ல மேக்ஸிமம் எல்லாமே எல்லா ஃபுட்டுமே விரும்பி தான் சாப்டுவே ஆனாலுமே எனக்கு கொஞ்சம் இனிப் புனா கொஞ்சோ புடிக்கும் அதுனால வந்து எங்க வீட்ல ஆப்பொ இடியாப்பொ அதல்லாம் செய்வாங்க எங்க அம்மா சோ அது என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டு எப்போ செஞ்சாலும் கொஞ்சோ நா கொஞ்சோ நெறயாவே சாப்ட்றுவோ அந்த மாதிரி வச்சுக்கங்க மத்ததும் பிடிக்கும் நான்வெஜ்ல பிரியாணி அந்த மாரியம் சாப்டுவேன் அஹ் அதுலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக் சாப்ட்டோனே அதுக்கப்புறோ அந்த கிரேவிங்ஸ் கொறஞ்சுரம் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குப்புறோ இல்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறோ சாப்ட்டாத்த மறுபடியு அந்த டேஸ்ட் டு வரும் ஆனா அது பாத்தங்கன்னா எனக்கு வயரே ஃபுல்லானாலும் சரி சாப்டுட்டே இருப்பே ச அந்த மாரி அதுனால புடிக்கிற மாரி இருக்கும் சரி இப்போ குக்கிங்ல இப்ப நீங்க இப்ப நீங்க வீட்ல இருக்கிறீங்க குக்கிங்ஸ் பண்ணுறீங்க அதுல வந்து ஆஹ் நீங்க எது ரொம்ப ஸ்பெஷலா செய்வீங்க இல்ல நீங்க செய்றதுல எது எது உங்க வீட்ல எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு உணவா இருக்கும்
பிரியாணி அதுக்கப்புறம் புலாவு அதா நெய் சோறு இருக்கலாம் அது அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாமே இப்ப நல்லா பண்ணுவே எல்லாத்துக்குமே அது புடிக்கும்
ஓ ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் நீங்களே பண்ணிப்பீங்களா
ஓகே ஓகே ஓகே ஓகே ஆனா அந்த ப்ராசஸ் கொஞ்சோ ஜாஸ்திதான ஃப்ரைட் ரைஸ் பண்றது இப்ப நீங்க கடைல்லா நெறய பேர்க் பண்ணுவாங்க இதுக்காக நம்ம சிக்கன்னு அதுல்லா வந்து பொறுச்சி அது ஃபுல்லா பண்றதுக் கொஞ்ச டைம் எடுக்கு இல்லயா
ஆமா பஸ்ட் எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்ரோ ரைஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணணு ப்ராசஸ் கொஞ்சோதா
ம் ஹும் ஹும் ஹும் ஓகே ஓகே ஓகே ஓகே சரி இந்த மாரி இப்ப வந்து இப்ப நெறயா ப்ளேஸஸ்க்கெல்லா போவோ ஆஹ் அந்த மாரி வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ப்ளேஸஸ் வந்து போணு இல்ல நா ஆல்ரெடி போயிருக்கே அந்த ப்ளேஸஸ்க்கு அந்த மாரின்னா உங்க ஃபேவரெட் ப்ளேஸஸ் அந்தமாரி மே எதாது இருந்தா சொ
ம் ஒரே ஒரு நாள் டி கொடைக்கானல் அந்த மாரி ஹில் ஸ்டேஷன்ல்லா ரொம்ப பிடிக்கு நெக்ஸ்டா எப்போ போனாலு திருப்பி போணு சென்னைன் யோசிப்பே நல்லா இருக்கு கூலிங்கா அந்த ப்ளேஸ்
ஓகே நா ப்ளேஸஸ்னா நீங்க சொன்ன மார் ஹில் ஸ்டேஷன் அந்த மாரி சொல்லா ஆனா ட்ரக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோ அடிக்க டி இந்த மலைகள் அந்த மாரி வந்து ட்ரக்கிங் போறது புடிக்கு அதுல பாத்தீங்னா அது என்னென்னா பாத்தீங்னா வேற எதாவ் ஸ்பெசிஃபிகா எத ப்ளேஸ் போனா போய் பாத்துட்டு ஒட்னே வர மாரி இருக்கு நீங்க மலையெல்லா ஏர்ற மாரி இருந்தா ஒரு ஒரு நாலு மண்நேரோ அஞ்சு மண்நேரோ ஆகு ஏறர்துக்கே ஆ ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பயாவ்து காலேஜ் டைம்ல நல்லா பேசிட்ருப்போ அதுக்கப்பறம் பாத்தீங்னா அது உள்ள கான்டாக்ட்லா கொஞ்சொ கட்டாய்டு எப்பயாவ்து கொஞ்சமா பேஸுவோ ஆ அதனால வந்து அதிகமா பேசிக்க மாட்டோ இப்ப அந்த மேரி வந்து ட்ரிப் ஏதாவ் போட்டோனா கொஞ்சோ நல்லா ஒரு நாலஞ்சு மண் நேரோ அந்த ஒரு வர்ஷத்ல நடந்த கத ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஆமா காலேஜ்ல நடந்த விஷ் நறைய பேசும் போது அது ஒரு நல்ல ஒரு மெமரியா இருக்கு நம்ம ஒரு லைஃப்ல ஒரு மாரியா அப்டே போய்ட்டு இருக்கம் போது அந்த மேரி ஒர் டைம் போயிட்டு வந்தா அது கொஞ்சோ
ஆமா இன்னிக்கி நாங்களு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூடதா மீட்டப் பண்ணி ட்டு வந்தோ ரொம்ப வர்ஷோ கழிச்சு நல்லாருந்து எல்லாம் பேசி பண்ணிட் தா இருந்தோ அந்த ஃபீலே நல்லாருந்து
ம் எதுவு மீ மீட்டப்ல ஏதாவ்து ஸ்பெ எதாவ்து ஸ்பெஷல்லா அந்த மாரி நீங்க ஹோட்டல் அந்த மாரி எதாவ் போனீங்ளா தேட்டர்ஸ் அந்த மாரி எதாவ்து
ஆமா இன்னக்கி ஹோட்ட இல்ல சாப்ட்டுட்டு சும்மா ஒரு மால் போய்ட்டு அதுக்கப் றோ சாயா குடிச்சிட்டு வன்ட்டோ
ஓகே ஓகே ஓகே ஓகே இப்ப ரீசன்ண்டா மூவிஸ்ச மூவிஸ் பா பாப்பீங்களா ரீசன்ண்டா ஏதாது ஸ்பெசிஃபிக்கா மூவிஸ் சொல்ற மாரி அந்த மாரி பாத்த மூவிஸ் ஏதா இருக்குங்ளா
மூவிஸ் எனக்கு அவ்வளோ இது இல்ல ஷார்ட் பிலிம்ஸ் பாப்பே மஸ்ட் டேக் த ப்ளே பாய் இருக்குல்லா இப்போ சீரீஸ் வந்தது அது பாத்த அப்டி மூவிஸ்ல்லா அவ்வளோ பாக்க மாட்ட
ஓகே ஓகே ஓகே நானு அதிகமா ஆனா இங்க அதுமே ஷார்ட் ஸ்டோரிஸ் அதுமே பாக்க மாட்ட எப்பயாச்சு மூவீஸ் பாப்பே இன்னிக்கு கொஞ்சோ இன்னிக்கி ஒரு மூவி வந்து ரண்டமா எ தம்பி சொன்னான் சொல்ட்டு பாத்த டுவெண்ட்டி நைன் சொல்ட்டு ஒரு மூவி பாத்த அதில்
ஆ ஆ நானு அதை இன்ஸ்டா ரீல்ஸ்ல பாத்த ஆ
ம் அது என்னன் தெர்ல க் இப்ப கொஞ்சோ அது கொஞ்சோ வைரல் ஆய்ட்டு வருது கொஞ்சோ அதிகமா ரீல்ஸ் ஆ போடுறாங்கன் நெனைக்கிற ஆ அது என்னன் பாத்த அது நல்லா தா இருந்தது மூவி அது வந்து ஒரு மெசேஜோட சொல்ற மாரி இருந்தது அந்த மூவில எப்படின்னா ம் லைஃப்ல் வந்து எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும் ஆனா அது வந்து அந்த கோல்ஃப் ஃபாலோ பண்ணாம ஷார்ட் டேம் கோல்ஸு்காக நம்மளுடைய கோல் விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே போகிற மாரி இருக்கும் சோ ப்ராப்பரா நம்மளுடைய கோல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி லைஃபு நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா ஒரு இலக்கு ந எதா ஒன்னு இருக்கும் இல்லையா அது நம்ம சின்ன வயசில் நமக்கு இருக்கு இருக்கும் ஆனால் நம்ம சூழ்நிலைகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக என்ன பண்ணுவோம் நம்ம அதை வந்து ஒரு நெிகோஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டுருவோம் ஆனால் அப்புறம் ஃபீல் பண்ணுவோம் நான் அதை பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கணுன்ற மாரி அது அந்த தான் வந்து மெசேஜ் வந்து ஷார்ட் ட்டா அது ரொமண்டிக்கா லவ்லாம் வச்ச அழக
ஆமா நான் பாதி பார்த்தேன் புல்லா பாக்கல
லவ் லவ் சம்மந்தமாக இருக்கும் ஆனால் ஃபைனலா சொல்லும்போது அது அந்த மாதிரி முடியும் அந்த படம்
ஓகே ஓகே
ஓகே இது தவிர்த்து இப்ப இப்போ மழை பெய்யுதுன்னு சொன்னீங்கன் எங்க ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மழையேய் மாங்களும் மழ பெயும் பெய்யின்னு பார்க்கரோ செம்மா ஹாட்டு இங்கேல்லாம் வந்து எங்க ஊரல நாங்கள் இங்கே ஈஸியார் பக்கம் இருக்கோம் சோ உங்க ஊர் எல்லாம் எப்படி எவ்வளவு நாள மழை பெஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு
எங்க ஊர்ல இந்த ஜூன் ஸ்டாரிங்கே மழதான் ஃபுல்லாவே
ஓகே நீங்க தமிழ்நாடு ச சதன் பாட்ல இருக்கீங்களா
ஆமா
ஓகே ஓகே ஓகே ஓகே எது இந்த கேரளா சைட் அந்த மாரியா அந்த ப
ஆமா கேரளா சைட்
ஓகே ஓகே ஓகே ம் அந்த சைட்ல கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த நார்த் இந்தந்த நார்த் பக்கம்னால் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி அதுவும் இன்னைக்கு இன்னைக்கு ரொம்பவுமே ஹாட்டு ரொம்ப வெயிலு ரொம்ப அதிகமாயிடுச்சு அப் மா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு மணிக்கு மேல அதி அப்டியா அந்த வெயில்லா போயிட்டு ஒரு மாரி காம் ஆயிடுச்சு நாங்களு மழ வரு வருந்தா வெயிட் பண்ணுறோம் இப்போ எங்களுக்கு என்ன இருக்குமோ அதே மாரிதா சென்னை சென்னை ஃபுல்லா அந்த மாரி தான்னு வச்சுங்களே
ஓ செரி சீரி ஆ
அந்த மாரிதா இருக்கும் வெதர் ஆ இத தவிர்த்து இப்ப இப்ப நீங்க காலேஜு ஸ்கூலு அந்த மாரிலா படிச்சுருப்பீங்க சோ அந்த மாரி உங்கள ஸ்கூல்ல அது மாரி காலேஜுல எதாவது எதாது மறக்க முடியாத மூமெண்ட்ஸு அந்த மாரி எதாவது இருக்குங்களா காலேஜுல இல்ல ஸ்கூல் லைஃப்ல அந்த மாரி
லைப்லா பெருசா இல்ல நல்லா இருந்துச்சு ஸ்கூல் லைஃப் ஆ ஜாலியா என்ஜாய் பண்ணோ டென்த் லெவன்த் டு்வெல்த் மூணுமே நல்லா மறக்க முடியாத டேஸ்தா காலேஜ் லைஃப் அப்டி போயிட்டு இருக்கு இன்னு என்ட் ஆகுல இன்னு ஒன் இயர் பாப்போ உங்களுக்கு அப்டி இருக்கா
எங்களுக்கு அப்டின்னு சொல்ற அளவுக்கு அதே மாரிதா பெருசா ஒன்னு சொல்ற அளவுக்கு இல்ல இக் கா எப்டி சொல்றது நா படிக்கும்போது கெவர்மெண்ட் ஸ்கூல் படுச்சே டுவெல்த் வரைக்கு இங்க பாண்டிச்சேரியில படிச்சே அங்க கெவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்டின்னு பாத் ஏன்னா ரொம்ப ஸ்ரிட்லா கெடையாது ஃப்ரீயா விட்டுருவாங்க எதுவு படின்னு சொல்ல மாட்டாங்க படிக்காதனு சொல்ல மாட்டாங்க கொஞ்சோ ஃப்ரீயா விட்டுருவோ ஆனால் ஓரளவுக்கு படிச்சு நம்மளுக்கு தேவையானதா நா படிச்சுப்பே எக்ஸாம்க்கு தேவையானத படிச்சுப்போ அந்த மாரி இருப்போம் ஆனா காலேஜ் போனோன்னே என்ன பண்ணாங்க ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரிக்டா இருக்க மாரி இருந்துது கரெக்ட் டைமுக்கு வரணு அதுப் வரக்கு ஆ டெஸ்ட்டு வப்பாங்க ஸ்கூல கூட அந்த மாரி டெஸ்ட்லா வைக்க மாட்டாங்க சோ அந்த மாரி வந் ன்னே எதாவது ஜெயில்ல போட்ட மாரி ஆயிடுச்சு காலேஜ் லைஃபு ஒரு மாரி வெக்ஸ் ஆன மாரி ஆயிடுச்சு அதுவு வந்து எங்களுக்கு ஆஃப் டே காலேஜு ஓ ஆ எனக்கு ஆஃப்டே காலேஜ் செஞ்சி வச்சிருந்தாங்க நா வந்து ஸ்கூல்ல பாத்திங்கன்னா ஒரு நாளைக்கு மொத்தமாவே ஏழு பீரியட் தா நடக்கு அ ஒரு நாள் ஃபுல்லாகவே சொல்றே காலையி நால பீரியடு நடக்கு மதியோ மூணுபீரிடு இங்க வந்து பாத்தீங்கன்னா காலை காலையில ஒரு இது மட்டு தா இருக்கு மதியோ லீவ்வு ஆனா காலையில மட் மட்டுமே ஆறு பீரியட் நடக்கு தொடர்ந்து நடுவுல ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் மட்டுதா பிரேக் இருக்கு சோ அந்த மாரி இருக்குமோது கொஞ்சு கொஞ்சு ஹெவியா இருக்கு நாங்க எடுத்தது கெமிஸ்ட்ரி வேற எடுத்தோமா அது அது ஒன்னு கொஞ்சு ம்ச் ஏ எப் ஒரு சப்ஜெக்ட் எப் அப்பயாவதுனா பரவால ப்ரெண்ட்ஸ்லா எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நானு எடுத்துட்ட அதுலந்து பாத்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரியிலேயே ஒரு அஞ்சு அஞ்சு சப்ஜெக்ட் வந்துரு அதுவே ரொம்ப ஒரு மாரியா வேகா போகு அதனாலயே கொஞ்சு காலேஜ் லைஃப் கொஞ்சோ போர் தா ஆனா ஸ்கூல் லைஃப் கொஞ்சு ஜாலியா ஆ அது மாரி போயிட்டு இருந்தது
ஃப்ரெண்ட்ஸுமே ஸ்கூல்ல கிடைச்சது ம்ச் டிஃப்ரெண்டா இருக்கு காலேஜ் ப்ரெண்ட்ஸ் அப்டி வராது எனக்கு அப் அப்படி பேர்ஸ்னல்லா உங்களுக்கு எப்டி
அ எனக்கு வந்து எப்டி பாத்தீங்கன்னா காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப்ல வந்து கொஞ்சு இப்போ எப்டி சொல்றது எங்க ஊர் பக்கத்தில இருக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லா ஸ்கூல் லைஃப் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லா கான்டாக்ட்ல இருக்காங்க ஆ காலேஜ் லைஃப் தா இப்ப பக்க என்ன ரீசெண்ட்டா முடிச்சிதுன்றதுனால காலேஜ் லைஃப் அ பசங்க வந்து ஸ்கூல் பசங்களோட கொஞ்சு அ இன்னு கொஞ்சு பக்கத்துல இருக்காங்க மீன்ஸ் அ கான்டாக்ட்ல இருக்காங்க எதாவது வெளியே போறதுன்னா எதாவது பண்ணண்றதுனா நம் காலேஜ் பசங்க தா ஃபஸ்ட்டு் ஃப்ரிஃபர் பண்ணுவோ
ஓக்கே ஓக்கே ஆ
போயி காலேஜ் படிக்கிறீங்க எந்த மாரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க
நா பி காம் தா எடுப்பே
இப்ப நீங்க அப்ப டுவெல்த் துல இந்த காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் அந்த குரூப் எடு
அக்கௌண்ட்ஸ் ஆமா ஆடிட் அக்கௌண்டன்சி அப்ற பி பி ஏ எடுக்கதா பிளான் ஆனா வந்து பி பி ஏ இந்த காலேஜ்ல இல்ல அப்போ எ வீட்ல வந்து தூரமா விட மாட்டே அப்டின்னு ஒரு சொல்லிருந்தாங்கோ கிட்ட எந்த காலேஜ்லயு பி பி ஏ கோர்ஸ் தூரமாதா இருக்கு அதோட ஓகே அப்டினு பி காமே புடிக்காம ஒரு சப்ஜெக்ட்
ம் ம் ம் ஓகே ஓகே ஓகே ஸோ நம்ம இன்ன நம்மளுடைய நேரம் குறைவாருக்க நம்மோ நம்ளுடைய உரையாடலை இதோட முடிச்சுக்கலா நன்றி வணக்கம்